ஆ அலோ ஆ கேக்குதா ப்ரோ
ஆ அலோ கேக்குது ஆ கேக்குது ப்ரோ உங்ளுக் கேக்குதுங்களா
கேக்குது கேக்குது
ஆ ஆ சொல்லுங்க ப்ரோ
அதா ஆ சமைக்க எல்லாம் ரெடி பண்ட்டிங்கலா இத் இதி இதுக்கு மேல தானா
இல்லல்ல ப்ரோ ரெடி பண்டேன் ஆல்மோஸ்ட்டூ கொழம்புலா செஞ்சுட்டே இன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரு வர்ல
சேர் சேர் ன்ன நைட் நைட்ல நீங்க ரைஸ் வெச்சிக்கலால தோ தோசைக்கு பதுலு ரைஸ் வேனா வெச்சு
எடுத்துக்குணுந்தா வேற ஒன்னுல்ல ஆமாம்மா ஏற்கனவே நம்ம இருக்குறதே வந்து ஐ இன்ஃபெக் ஷன் ஏரியா எப்ப என்ன நோய்த் தொத்துன் தெரியாமதா பயந்து பயந்து வாழ்ந்துட்ருக்கோ
அதெல்லா நீங்கதாங்க ப்ரொட்டக்ஷனோட எல்லாமே மாஸ் க்கெல்லா போட்டுட்டு நா இதெல்லா பண்ணிட்தான எப்போமே இருப்பீங்க
வரணூனு இருந்தா
ஆமா ஏதோ ஒன்னு
ம் அப்டின்ற நெலமதானே என்னதா தடுத்தாலு வரணூனு இருந்ததுனா வந்துரு
ஒரு நோயாளிய தொட்றதுக்கு முன்னாடி நம்மோ கை கழுவணு ப திருப்பி க தொட்டுட்டு வந்து நம்ம கை கழுவணு மைன் அ முழு நேரமு மாஸ்க் போட்டுட்ருக்கணு பேசும்மோது இரும்பம் மோது கர்ச்சிஃப் வெச்சிக்கணு ஒ அதுமாரி நெறைய இருக்குல்ல எல்லா எதனா ஒன்னு ஃபாலோப்
பண்ணனு ஆமா அதா நா ஒரு மூவிலயோ எதோ ஒரு சீன்ல பாத்தே பட் இன் கேஸ் நம்ம இ இஷ்யூ ஆ பேஷண்ட்ட வந்து கைய ஆ ஆப்ரேஷன் தேட்டர்ல நம்ப திருப்பி தொட்டுட்டா எதோ ஒரு வேற யூட்டேன்சிஸ்ஸ நம்ப கை வெச்சுட்டா திருப்பி திருப்பை ஃபஸ்ட்லருந்து ப்ரொசீஜரா
ஆமா ஆமா இப்போ ஒரு ஸ்டெரல் ஏரியா ஸ்டெரல்னா வந்து ஒரு சுத்தப்படுத்தப்பட்ட ஏ ஏரியான் சொல்லுவாங்க அது உள்ள நம்ம உள்ள போய்ட்டோ அப்டின்னா பேஷண்ட்ட வந்து அ வாஷ் பண்ண ஆரம் ச்ட்டாங்க அப்டின்னா நம்ம தெரியாம கிளவ் போடாம தொட்ருட்டனா அந்த புரொசீஜரயே என்ன மொதல்லருந்து ஸ்டார்ட் பண்ணனு
அதா ஐ மீன் கிளவ் ஆ பேஷண்ட் இல்ல ஐ மீன்
எந்த எடத்த பொருள எல்லாத்தைமே சொல்றே ஆமா மொதல்லருந்து எல்லாத்தையு ஆட்டோ கிளேவ் ஆட்டோ கிளேவுன் சொல்லுவாங்க திருப்பி அத வந்து ஒரு அ ஒரு நெருப்பு நீரோட்டி உள்ள போட்டு திருப்பி ஹீட் பண்ணுவாங்க
நா பாக்தா கேள்விப்பட்ருக்கே பட் அதா கேட்டே உங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருக்குனு எல்லா அதா நடந்திருக்கா அ ரியலா
ஆஹா ரியலா இது வரைக்கு நா பாத்ததில்ல ப்ரோ நா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தா ஃபாலோ
ஏனா அந்த ப்ரொசீர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணா ஒரு பேஷண்டக்கு இஷ்யு அந்த அந்த டைமு நம்மளுக்கு கம்மியா இருக்கு ஹேண்டில் பண்ணி கரெக்டா முடிக்கணு
புது ஆளு பண்ணனுனா நாலு மண் நேர ஆவு டைமு
நம்ம அந்த பேஷண்ட்ட வந்து கஷ் இல்லையா இல்ல மாத்திருவாங்ளா இன் கேஸ் ஒரு குரூப் வந்து அந்த பேஷன்ட்ட அ ட்டன் பண்ண போறாங்க இந்த மாரி ஸ்டரைல் ஏரியா இஸ்யூஸ் எது வந்
ஆமா அந்த மாரி வந்துச்சுனா ஒடனே வந்து எனிவே அப்ப ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ன்னா வந்து அ ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஆப்ரேஷன் செட்டுனா அந்த மாரி ஒரு நாலஞ்சு ஆப்ரேஷன் செட்டு வச்சிருப் ப்பாங்கல்ல பேக்கெண்டுக்கு
பேஷண்ட்ஸ ஒடனே மாத்திருவாங்க வெயிட் பண்லா பண்ணமாட்டாங்க இல்லையா அப்டி வெயிட் பண்ணா பேஷண்ட்டுக்கு இஷ்யுவாய்டு
ஆமா எமர்ஜென்சி தானே
அதா
ம் இது இங்கேஸ் எலக்டிவ்ஸ் ப்ரொசீஜர்ரு பொறுமையா பண்ணிக்லா அப்டின்ட மாரி இருந்ததுனாப் பொறுமையா பண்ணிக்கலான்னு விடுவாங்க
ஓகே ஐ மீன் இன்கேஸ் ஆ அந்த பேஷன்ட் வந்து அனஸ்த்தித்தி அந்த இதுல இருப்பாங்க மயக்கத்துல
எல்லா குடுக்கல இன்னு
ஆம்
ஆ இன்னும்புப்பு வெயிட் பண்ணி கூட பண்ணா ஒண்ணு தப்பில்ல
நீ அனஸ்திஸ்சியாலா நீங்க பண்ணுவீங்ளா அதுக்கு உங்களுக்கு கீழ இருக்கவங்க அத அந்த
குடுத்துருவோ இந்த ப்ரோட்டோக்காலுன்ட்டு அதுக்கு வந்து நம்ம கீழ இருக்கிறவங்க குடுப்பாங்
ஐ மீன் இப்போ உங்களுக்கு என்ன மாரி பேஷன்ஸ்ஸ நீங்க வந்து அட்டன் பண்றத விட அப் ப்போ ஆப்ரேஷன் தேட்டர் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாரி ஒர்க் இருக்கு ஐ மீன்
எனக்கு என்ன மாரி ஒர்க் இருக்குன்னா அதாவது பேஷன் கிட்ட முன்னாடி என்ன சர்ஜரி என்ன ஆப் ப்ரேஷன் பண்ண போறோ எந்த மாரி பண்ண போறோ உங்களுக்கு என்னென்ன அ மருந்துப் குடுப்பாங்க யாரு யாரு எந்தெந்த டாக் ட்ரு என்னென்ன சர்ஜரி பண்ண போறாங்க அவங்க பேஷன் கிட்ட பேஷன்ட் டாக் டன்னுகிட்ட இதெல்லா எழுதி இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது என்னென்ன ரிஸ்க் இருக்குது
இதுல என்னென்னலா அ அ தொந்தரவு வரலா என்னென்னல்லா நீங்க பயன்பெறலா இது எல்லாத்தையு சொல்லி கன்சன்ட் வாங்கனு வீடியோ கன்சென்ட் மாரி வாங்கனு இது எல்லாத்தையு நா கெத்தேனி தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு தா நா வந்து கையெழுத் த்து போட்ருக்கே கன்சன் ஃபாம்ல அப்டின்னு சொல்ட்டு பேஷன்ட்டு பேஷன் நோயாளி நோயாளி கூட இருக்கிறவுங்க
எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கல் கேசஸ்சா பாப்பீங்களா இல்ல நார்மல் இல் ஃபஸ்ட்டு
பாப்போ இன்கேஸ் இந்த மாரி இந்த ஆப் பிரேஷன் பண்லனா உங்க உயிருக்கே ஆபத்திருக்குது பண்ணாலு ஒரு இருவது சதவீதோ உயிருக்கு ஆபத்து வர்லா சோ அந்த மாரி இதுவுல்லா இருக்குதுல்ல அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணு சோ அதுக்கு இப்போ நம்ம ஆப் ப்ரேஷன் நா அடுத்து நா நாளைக்கு நடக்குதுனா நா இன்னைக்கே வந்து ஆப்ரேஷன் தேட்டரு இன்சார்ஜ் கிட்ட இன்ஃபாம் பண்ணி டைம் புக் பண்ணோ
ஆமா தேட்ரு புக் ஏனா வா அடுத்து வேற யாரோப்
ஜென்டு வாங்கணு ஆமா என்னென்ன பொருள்லா எனக்கு உள்ள தேவ நா ஏ ஆப்ரேஷன் பண்ற டாக்டருக்கு என்னென்ன மருத்துவருக்கு உள்ள என்னென்ன உபகரணோ தேவ வே
ஓகே
மோனோ போலர் மிஷின் வேணு பை போலர் மிஷின் வேணு பிளட்டு சக்ஷன் மிஷின் வேணு ரத்தத்த எடுத் யேனு இன்கேஸ் நம்மோ ஒ ரத்தோ அதிகமா போச்சுன்னா உள்ள ரத்தம் போடுறத்துக்கு ரத்தத்த அரேஞ்ச் பண்ணி வைங்க அ இந்த பிளட் குரூப்பு இது எல்லாத்தையு நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோ உடனே நம்மோ லேப்பு லேப்ல சொல்லி பிளட்டு அரேஞ்ச் பண்ணனு இன்கேஸ் லேப்ல பிளட் இல்லனா டோனர் யாராவது ரெடி பண்ணனு
இப்போ இப்ப ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போ போய் ஒருத்தர அந்த இதுக்கு ஐ சி யுலே போய் உள்ள போறாங்கனா எத்தன டீம்ல எத்தன பேருப்பாங்க
அ அது ஒரு ஒரு ஆப்ரேஷன பொறுத்து தா ஒரு சில ஆப்ரேஷன்க்கு ரெண்டே பேரே முடிச்சுட்டு வந்துருவாங்க ஒரு சில பெரிய ஆப்ரேஷன் இப்ப கிட்னி டிரான்ஸ் பிளான்ட் ஆப்ரேஷன்லா வந்து மினிமம் பத்து பேர்ல இருந்து பதினஞ்சு பேர்ருப்பாங்க
ஏனா அது இங்க அங்க அ ஐ மீன் அடுத்த இப்போ அவுங்க கிட்
ஆமா அங்க இருந்து ஒரு சிறுநீரகத்த எடுத்து அத பொறுத் தோ பர்ஃபிஷ் பண்ணி அத எடுத்துட்டு வந்து இன்னொருத்தரு சர்ஜரி பண்ணி இந்த பேஷன்ட்டுக்கு வப் பாங்க ஆமா ஒரே டைம் ஒரே ஒரே டைம்மே நடக்கு சைமன் டென்னிஸ்ல அந்த பக்கத்து ஓட்டி ல வந்து ஒரு சைடு ஓபன் பண்ணுவாங்க அது ஒருத்தர் எடுக்கிறதுக்கு ரெடியா இன்னொருத்தர் இருப்பாங்க க இந்த சைடு ஒருத்தருக்கு வக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஓபன் பண்ணிட்டே இரு
அதா மேக்சிமம் அந்த பிரீகுவண்ட் டைம் அங்கிருந்து இங்க வர்ற கு ஒரு ஃப்டீன் மினிட்ஸ்குள்ள மொ மொத்ததையு அங்கருந்து ட
ஆமா எடுத்தாங்கனா மினிமம் இருபது நிமிஷத்துக்குள்ள இந்தாண்ட எடுத்துனு வந்து வச்சிருணு
வைங்க வைங்க ஏனா இதெல்லா நம் வந்து மூவிஸ்ல தா பாத்துருக்கோ என்னென்ன நடக்கு ஏனா இந்த நாலா சில இது பாத்துருக் கே பிக்ல இருந்து அந்த இது பண்ணுவாங்க இல்லீயா பிக்ல இருந்து சம்திங் ஹார்ட் டோ ஏதோ ஒண்ணு எடுத்து இங்க ம இது பண்ணுவாங்க அதெல்லா எப்டிங்க நடக்குனா எல்லாமே சைமன் டெஸ் ஆ ஒரே ஆப்ரேஷன் தேட்டருகு பக்கத்துலே வச்சு பண்ணுவாங்க
ஏனா மினிமம் கிட்னி எடுத்தோனா நாலு ம நேரோ தா டைம் கிட்னிக்கு அதுக்குள்ள நம்ம இன்னொருத்தரு ஒடம்புல பொருத்தி ஆவனு இல்லனா அந்த கிட்னி வேஸ்டா போயிடு
ஆ அதுனால தா ஏனா ஆ அதயு தனியா வந்து இப்போ இன்னிக்கு எடுத்துட்டு நாளைக்கு பண்ண முடியாது ஏனா ஒரே டைம் அந்த அதுக்கு அந்த டெட் லைனு இருக்கு இல்லையா
புரியல ப்ரோ என்ன சொல்றீங்க
ஐ மீன் இன்னைக்கு ஆப்ரேஷன் பிக் அந்த இதுல எடுத்துட்டு நாளைக்கு அத எடுத்து பிக்ஸ்
ஆ அந்த மாரிலா பண்ண முடியாது அந்த மாரிலா பண்ண முடியாது அது கிட்னிக்கு பிளட் சப்ளை கட் ஆனதுல இருந் ந்து மினிமம் நாலு ம நேர க்குள்ள பண்ணினும் இல்லன்னா அந்த கிட்னி செயல் இளந்துடு அதுல உள்ள இருக்க செல்கள் எல்லா செத்து போயிடு செத்து போயிடுச்சுன்னா அவ்ளோத முடி ச்சு
இப்ப டிரான்ஸ்பிளான்யேல்லா பேஷன்ட் பேஷண்டக்கு ஒரே பிளட்
ஆமா கம்பல்சரி ஒரே பிளட் குரூப் இருக்கணு இல்ன்னா வச்சு கிட்னி ரிஜெக்ட் ஆயிடு
ஆமா ஏன்னா அதுவு ஒரு ப்ராப்ளம் ஆயிடு அதுக்கெல்லா ஆ டோனஸ் எல்லா எப்படி அது எல்லா ஹேண்டில் பண்றது
இல்ல நா தா நா தா பண்ணுவே டாக்குமெண்ரி ரெடி பண்றது கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்றது யார்ரு குடுக்குறா யார்ரு வாங்குறா
ஏன்னா அது தெரிய கூடாது யார் குடுக்குறா யார் யார் குடுக்குறாங்கறத தெரியக்கூடாம அப்புறம் இதா அ
யார் கொடுக்குறன்றதெல்லா தெரியக்க கூடாதுல்லா இல்ல அப்படி பண்ணா அது இல்லி இல்ல அரசாங்கத்துக்கு எதிரா பண்றோ
ஐ மீன் பேஷன்ட்க்கு சொ இந்த ஆட்க்கோ எதுக்கோ சொல்லுவாங்க இல்லையா நம்ப
ஆர்ட் எல்லா கொடுக்கவே முடியாதுல்ல அது வந்து மூளை சாவு அடைஞ்ச பேஷன்ட் அது வேற இப்ப நா எனக்கு கிட்னி ஃபைல்லியர் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க அப்பா அம்மா யாராவது ஒருத்து தான கொடுக்க போறாங்க அப்படித்தா கொடுக்க முடியு அப்பா அம்மா
சோ அப்ப எந்த எந்த ஒரு இதுக்கு வந்து அப்பனா ஐ மீன் ஒரு பெர்சன் நேச்சுரல் டெத்து வந்து அப்புறமா அவங்க வந்து தானம் பண்
ஆ அ பண்ண முடியாது நேச்சுரல் டெத்துல தா தானம் பண்ணவே முடியாது இயற்கை மரணத்துல தானம் பண்ண முடியாது அ கண்ணு மட்டும்தா பண்ண முடியு இயற்கை மரணத்துல மூளை சாவ அடைஞ்சு ஆக்சிடெட் ஆகி முழு உயிர்ப் போவாம பாதி உயிரோடு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட உறுப்ப தானம் கொடுத்தாதா பண்ண முடியு உறுப்புகல்லா இதையோ நுரையீர அதுவுமே வந்து எல்லாமே இப்ப இதயோ நுரையீறலா வந்து ஒருத்தரோட சைசுக்கு பிட் ஆகணு கி ட்னி அப்படி கிடையாது யாருக்கு வெனா எடுத்து வைக்கலா அதே பிளட் குரூப்
பட் பிளட் கு த்து நம்பக்கு கரெக்டா இருக்காங்க ஓகே ஏன்னா நம்ம இதெல்லாமே முக்காவாசி நம்ப எப்டி சொல்றது தனியா எங்கேயோ தூரமா இருந்து இதெல்லா பாத்துருக்கோ தெரிஞ்சிருக்கும் பட் ஆனா ரியல் லைஃப் ல எப்டின்றது தெரியாது அதெல்லா உள்ள ஒர்க் பண்றவங்களோ ஆமா உள்ளார ஒர்க் பண்றவுங்களோ உங்களுக்கு என்ன இப்ப இப்போ படிக்கிறப்போவே இந்த பேஷன்ஸ்லா அதா ஐ மீன் கேடவர் எல்லா நடக்கும் இல்லியா அதெல்லா எப்டி ஆ ட்ரைனிங் எல்லா எப்டி குடுத்துருப்பாங்க ரியலா ரொம்ப கிளியரா குடுத்துருப்பாங்களா இல்ல
ஆமா ரியலாவேதா குடுப்பாங்க ரியலாவேதா குடுப்பாங்க ஏன்னா நம்மளும் கத்துக்கிட்டா தான நாளைக்கு ஏதாவதொன் நம் பண்ண முடியு வெறு ஆ எக்ஸ்பிளைன் கிளாஸோட வெச்சே ஒன்னும் பண்ண முடியாதுல்ல
ஆமா ஏனா சில யுனிவர்சிட்டிஸ்ல சில கவுர்மெண்ட் காலேஜ்ஸ்லா அத மோஸ்ட்டா அத எடுக்கவே எக்ஸ்பிளைன் பண்ட்டு போயிடுவாங்க அப்டினுவாங்க கவுர்மெண்ட்ல தெர்ல பிரைவேட்ல பண்ணுவாங்க அப்படி ஆமா
எனிவே ஐ இல்லல்ல எங்களுக்கெல்லா நல்லாதா கத்துக் குடுத்தாங்க
அதனாலதா கேட்ட ஏன்னா இது வந்து
ஏனா கத்துக் குடுக்கலன்னா இந்தளவுக்கு நாலேஜ் கூட இருந்து இருக்காது எனக்கு
அதுவு கரெக்ட்தா ஏன்னா நம்ம பாக்கறதுக்கு இங்க சொல்றதுக்கு டிஃப் ரென்ட் இருக்கு எல்லாமே அதெல்லா அதெல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணு ஆ
சும்மா ஒன்னும் கெடையாதுல்ல எதுல கை வச்சாலு இப்ப நா ஒரு ஊசி போடுறேன்னா தப்பா போட்டேன்னா முடிஞ்சுச்சி பேஷண்டோட இது அத கரெக்ஷன் பண்ணிக்கலா இப்ப நா ஒரு இன்ஜெக்ஷன தப்பா போட்டு ஒரு உயிரோட விளையாட்ற நானு
ஆமா
அது பிரச்சனையா வந்து முடியும்ல கடைசில ஒரு சிஸ்டம்ல ஒரு பிரச்சனன்னா அது அந்த சிஸ்டமுக்கு மட்டுந்தா பாதிக்கும் ஏதாது ஒரு பிரச்சனன்னாலு இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பிரச்சனனு வைங்கள அது அந்த கம்யூட்டர் மட்டுந்தா பாதிக்கும் இல்ல அந்த கம்யூட்டர் சார்ந்து இருக்குற இப்போ உங்கள சார்ந்து இருக்குதுன்னா உங்கள பாதிக்கும்
இன்கேஸ் நா போட்டேன்னா ஆ பாப்போ எனக்கு ஒரு கால் வருது நா கால் பண்ற